நானா பண்
சும்மாதாண்டா நீயி
ஆ சும்மாதா
ம் சாப்டயா
ம் சாப்ட்ட போர் அடிக்குது எதனா படோ இர்ந்தா சொல்றதே இன்ட்ரெஸ்ட்டிங்கா கொஞ்சோ ரொமேன்
படமுன்னா எந்த மாரி இது வெப் சீரீஸா இல்ல மூவிஸேவா
மூவீஸா இருந்தாலு செரி வெப் சீரீஸா இருந்தாலு செரி இல்ல அனிமீனா கூட ஓகே
வெப் சீரீஸ்ஸா வெப்சீஸ் நா கேம் ஆஃப் சொன்
லோக் கியா அது யாருது அது அது யா ஆ ஆ ஆ ஆ ஆ அது பாத்தது இல்லையாடா ஆ ஹா
சீசனப்ப சீசன் ஒன் சீசன் டூ ரெண்டுக்கோ அ சூப் இர்க்கோ ஆமா சீரீஸோ சூப்பரா இர்க்கோ சூப்பர் ஹீரோ எது வேண்மா அது பாரு இல்லனா மனீஸ்ட்டுப்பாரு அது கூட நல்லாதாக்கோ
ஆ
மொத்தோ மூணு சீசன்னுக்குது அதுல கே கேம் ஆஃப் ஸ்டோன்ஸு பாரு ஆனா அது லென்தா போகோ கேம் ஆஃப் ஸ்டோன்ஸ்சு
இது இதுடா ஸ்குட் கேமு
புரியல
ஸ்குட் கேமு ஸ்குட் கேம்டா
ஸ்க்விட் கேம் நல்லாதா இருக்கு அதையு பாத்துட்டே ஸ்க்விட் கேமும் நல்லாதான் இக்கும்
ஆஹ் ஆஹ்
சூப்பரா இருக்கு சுட் கேம்லா புரில நெட்பிளிக்ஸ்ல இருக்கு நெட்பிளிக்ஸ்ல வேனா போய் பாரு
ஆ நெட்பிளிக்ஸ்லதா இருக்குது
உம் வெனஸ்டே ஹலோ கேக்குதாடா ஹலோ
சொல்றா சொல்றா கேக்குது
டேய் வெனஸ்டே பாத்துக்றியா
ஹலோ
எனக்கு கேக்கலடா நீ பேசுறது
அப்போ லோகேஸ்வரி எல்லா டேய் இப்போ புது புதுசா விட்றானுங்க மூன் நைட்ல பாரு அப்டி இல்லன்னா இவந்து ஒண்ணு இக்குது இப்ப பதிலா ஒ பத்தி இது பண்ணுதா அயனாட்டன்ட்டு அவழ்து வேணா பார் அதுவு நல்லாதாருக்கு அது ஓரளவுக்கு நல்லா இருக்கு பட் நீ ரிவ்யூலா பாத்தன்னு வச்சுக்கயே கொஞ்ச இத தா குடுத்துனுருப்பாங்க யூ டி